மா
நாகி நாம்
ஆ நல்லார்க்கம்மா நீங்க நல்லார்க்கீங்ளா
உ நல்லார்ப்பே
கொஞ்ச சத்தமா பேசுறீங்ளா
என்ன பன் நியம்
நா என்னும்மா சும்மா பொழுதுபோக்குல அப்டே மொபைல்ல படம்லா பாத்துட் ட்ரு அப்டிதா போய்ட்ருக்கே நீங்க இப்ப ரம்ஜான் வருதுள்ள அதுக்கான ஏற்பாடுகள்லா பண்ணிட்டீங்ளா
ஆ பண்ணிடுதா இருக்கோ
ஓ நம்ம என்ன மாதிரி செயல்பாடுகள்லா செய்வீங்க எனக் அவ்ளவா தெரியாது பொதுவா எப்டி இருப்பீங்க
ஆ ரெண்டா நாளே முப்பது நாள் வந்து நோம்பு வெப்போ முப்பது நாலே எ ரஸ்பன் வுப் ஆ பா இது பக்ரித்துக்கு வந்து ஒரு நாள் மட்டுதா நோம்பப்போ ஆ பக்ரித்த விட ரம்ஜான் வந்து ரொம்ப ரொம்ப கொண்டாட்டமா ருக்கு ஏன்னா முப்பது நாள் க்லான் ஆ சொல்லு
பு வந்துட்டு பலகாரம் லா செய்யுற மாதிரி ரம்ஜான்க்கு செய்வீங்ளா
ரம்ஜான்க்கு வந்து பலகாரோ செய்யமாட்டோ ஆ இது சாப்பாடு தா செய்வோ டிஃப்ரன் டிஃப்ரன்ட்டா
ப்ரெ என்னல்லா செய்வீங்க
ஆ உங்களுக் இடியாப்போ தெரியமா இடியாப்போ
இடியாப்போ நம்ம சாதாணுமா நம்ம வீட்ல செய்வோமே அந்த இடியப்பம் தான ஆ
இடியாப்போ வட்லாப்போன் சொல்லுவாங்க கடல் பாசி
கடல் பாசினாமா அது எப்டி செய்வீங்க
கடல் பாசி அகர் அகருன் சொல்லுவாங்க தமிழ்லம்
என்னம்மா உங்க குரல் ரொம்ப இதா இருக்கு சொல்லுங்க
அகர் அகர் தெரியுமா உங்களுக்கு
ஆ
அகரகர்ன்னு சொல்லுவாங்க அத தமிழ்ல அதுதா அத வந்து ஒரு மாதிரி இது நூல் மாதிரி இருக்கு ஒரு மாரி ரொம்ப ப்ளாஸ் டிக் மாதிரியே இருக்கு அத வந்து தண்ணில போட்டு நல்லா கொதிக்க வச்சு லைட்டா உப்பு ஜீனி மட் கேக்கணு தேங்கா பால் உங்கள்க்கு வேண்னா நீங்க சேத்துக்கலா
ஓ அது இனிப்பு சுவைய்ல இருக்குமா நா இது வரைக்கு அத நா கேள்வி பட்டதெ தெ இல அது எங்க கிடைக்கு
அது நார்மலா மல்லிக கடைய்ல கிடைக்கு
ஓ கடல் பாசிங்ளா
ஆமா கடல் பாசி அது நல்லது ரொம்ப
ஓ நா இதுவரிக்கி கேள்விப்பட்டதேல்ல நம்ம நாங்க நம்ம பிரியாணில போடுவோம்ல ஒன்னு
ஆ ஹ அது வேற அது வேற அது வந்து கல் பாசிதா என்னமோ சொல்லுவாங்க இது வந்து கடல் பாசின் சொல்லுவாங்க கடல்ல இருந்து எடுக்குறது
ஓ சரிங்க நா இது வரைக்கு கேள்விப்பட்டதே இல்ல அது வந்துட்டு ஒரு இனிப்பா செய்வீங்ளா
ஆமா இனிப்பா செய்வோ அது நெறய கலரு கலர் கலரா செய்வாங்க ஆ கிரீன் பச்ச கலரு
ஆ
சிகப்பு கலர் அந்த மாதிரி செய்வாங்க சேப் அயிட்ட அந்த ரவா கஞ்சின் சொல்லுவோல்ல சேமியா கஞ்சி
ஆ பாயசமா வக்காம கஞ்சியா வப்பீங்ளா
அன்னைக்கு ரம்ஜான் எடுத்துகிட்டாலே பிரியாணி தா
ஆமா அதுலயு அந்த ஒரு சுவை வந்துட்டு சாதாரண நாட்கள விட அன்னைக்கு எல்லாருக்கு குடுக் குபோது ஒரு நல்ல தனி சுவையா இருக்குல்ல
ஆ இந்த ரெண்டு மூணு பேருக்கு பிரியாணி செய்யு போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்காது இருக்குணா ஓரளவுக்கு இருக்கு ஆனா நெறய பேருக்கு செய்யுபோது வந்து இன்னு அதிகமான சுவை குடுக்கு
நிச்சயமா நிச்சயமா நானுமே கேள்விப்பட்ருக்க இப்ப பக்ரீத்னாதா அப்பனா நீங்க வந்து இந்த முட்டையால் ஆன பலகாரங்கள் எல்லா செய்வீங்களே அது பக் ரீத்துக்கா அப்பனா
செய்வோ அது அது பேரு தா வட்லாப்பம்ன் சொல்லுவாங்க
ஓ அது எப்டி செய்வீங்க வட்லாப்பம்னா நாங்க வந்துட்டு பயறு ஊற வச்சு செய்வோ
அ நாங்க எப்டி செய்வோனா முட்ட இருக்குல முட்ட வந்து ஒரு ஒரு அஞ்சு பேருக்கு செய்றதுனா ஒரு மூணு முட்ட எடுத்துக்கணு
சரிங்க
மூணு முட்டய வந்து நீங்க சொல்ற மாரி அந்த ஆ ஒயிட்டு உங்களுக்கு சில பேருக்கு இந்த கவுச்சி வாட புடிக்காதுன் சொல்லுவாங்கல்ல அந்த மாரி இருந்தாங்கனா அந்த மஞ்ச கருவா எடுத்தர்லா ஆனா அதிகமா எடுக்க மாட்டாங்க அப்டியேதா போட்ருவாங்க போட்டு அதோட ஜீனி வந்து மிக்சில அரச்சி போடுவாங்க அரச்சி போட்டு நல்லா அத அடிக்கணு முட்டய நல்லா அடிச்சிட்டே இருக்கணு அடிச்சா அது வந்து ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி அந்த ஒரு மாதிரி வெள்ள வெள்ளையா நுரை நுரையா வருல்ல அந்த மாதிரி வரு வந்ததுக்கு அப்ற தேங்கா பால் புழிஞ்சி தேங்கா பால் அதுல ஊத்தணு
சரிங்க
ஊத்திட்டு அது வந்து தண்ணி பாயில் பண்ணுவோம்ல
ஆ கொதி நீீரு
கொதிக்க வச்சு அதுக்கு மேல ஒரு கோப்ப எதாச்சு ஒண்ணு வச்சு அதுக்குள்ள வந்து அத ஊத் பி ஆ நெய் தடவிக்கணு நெய் தடவிப்பாங்க அதுக்கப்பற முந்திரி திராட்ச ஏலக்கா இது எல்லாமே மேல போட்ருவாங்க போட்டுட்டு அது ஒரு அர மணி நேர மட்டு நல்லா வெந்துடுச்சின்னா நல்லாருக்கு
ஓ இது எப்டி குக்கர்ல வப்பீங்ளா இல்ல இட்லி பாத்துர
குக்கர்லயே வக் கலா குக்கர்லயு வக்கலா இட்லி பாத்திரத்லயு வக்கலா ரொம்ப அதிகமா செஞ்சாங்கனா குக்கர்ல வச்சுருவாங்க
இப்ப குக்கர்ல வைக்கும் போது விசல் வைக்கணுமா இல்ல சும்மா மூடி
விசில் வைக்க கூடாது சும்மா சும்மா முடி வைக்கணு
ஓ சரிங்க சரிங்க அது எப்டி கேக்கு மாதிரி வந்துருமா நா இது வரைக் கு அது ஏ பா நா கேள்விப்பட்ருக்கே என்னோட ஃப்ரெண்டுங்க எல்லா சொல்லுவாங்க ஆனா நா
ஆமா இல்ல கேக் மாதிரி வராது ஆனா கேக் மாரிதா கட் பண்ற மாதிரி இருக்கு ஆனா அது வந்து இப்ப கூட ரி இது முட்ட மிட்டாய்ன்னு ஒண்ணு இதாயிட்டு இருக்கு சென்னை சைடு்லா உங்களுக்கு தெரியுமா முட்டை மிட்டாய்
இதுல்ல
அது மாதிரி டிஷ்ஷ உங்களுக்கு எப்டி சொல்றது ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கே ரொம்ப பிடிக்கு அது ஆனா சூடா சாப்டணு ரொம்ப நேரோ ஆயிச்சினா ஒரு மாரி இந்த கவுச்சி வாட வந்துரு
ஒடனே ஒடனே செஞ்சி ஒடனே சாப்
ஆமா ஒடனே செஞ்சி அதிகமா அது காலேல காலேலதா சாப்டுவாங்க
நிச்சயமா நா வந்து முயற்சி செஞ்சி பாக்குறே ஏன்னா வா வேற என்னெல்லா செய்வீங்க வித்யாசமா
அத தவிர கோழியாட்டம் செய்வாங்க
அப்டினா என்ன செய்வீங்க இல்ல நாங்க வேற பேர்ல சொல்வோமா இல்ல எப்டின் தெர்ல நீங்க சொல்லுங்க
அரிசி மாவுல செய்றது அரிசி மாவு அதுலயுமே அரிசி மாவு வந்து இந்த இடியாப்பத்துக்கு மாவு வச்சிருப்பாங்கல்ல
ஓ அது வந்துட்டு நாங்க வட்லப்பம் திரட்டு பால்ன்னு சொல்லுவோ
அப்டியா அது அது வந்து அந்த மாவு வந்து நல்லா தேங்கா பால் தேங்கா பால் அதிகமா விட்டு நல்லா கையிலயே கலக்குவாங்க அதுலயுமே ஒரு முட்ட சேத்துப்பாங்க வேணுன்னா சேத்துக்லா சில பேர் சேத்துக்க மாட்டாங்க சேத்துட்டு உப்பு கொஞ்சோ லைட்டா சுகர் லைட் டா போடணு உப்பு நல்லா போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்குன்னு ஒரு பாத்ரோ ஒண்ணு இருக்கு அதுல ஊத்திதா செய்வாங்க பேப்பர் மாதிரி இருக்கு நல்லா இருக்கு அதுவுமே
ஓ நாங்க எப்டி செய்வோன்னா வந்துட்டு அத வந்துட்டு திரட்டு பால் இல்லன்னா பால் கொழுக்கட்டைன்னு சொல்லுவோ அத வந்து இந்த அரிசி மாவு இருக்குல்ல அதுல வந்துட் டு நல்ல வெதுவெதுப்பான தண்ணீர ஊத்திட்டு நல்ல இட்லி அந்த சப்பாத் தி மாவு மாரி பெசஞ்சி வச்சிட்டு அந்த மாவ சின்ன சின்ன உருண்டைங்களா கையால உருட்டி சின்ன சின்ன ஒரு பாக்கு சைசு முட்டைங்களா உருட்டி வச்
ஆமாங்க சாப்ட்ருக்கே ஏ ஃப்ரெண்ட் எல்லா கொண்டுட்டு வந்துருந்தாங்க ஸ்கூல் டைம்ல சாப்ருக்கே நல்லா இருக்கு அது அது அதுக்குமே தேங்கா பால் தா சேப்பாங்களா
அதுல தேங்கா பால்ல சேக்க மாட்டோ தேங்காய திருகி போட்டுடுவோ
திருகி போட்டுருவிங்களாங்க
ஆமா அந்த பாலுல வந்துட்டு நம்ப வந்துட்டு ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு அந்த சின்ன சின்ன பாலா போட்டு வெந்நீர் கொதிக்கும் போது அதுல வெள்ளம் போட்டு கொதிக்க வெச்சிர்றமா இந்த உருட்டும் போட் டு சிறிதளவு மாவ வந்துட்டு நம்ப க கரைக்கிறதுக்காக எடுத்து வச்சிருவே அந்த பாத்தரத்துலயே அடில வச்சிடுவே அதுல தண்ணீர் ஊத்தி அத கரைச்சி போட்டோம்னா நேச்சுரலாவே ஒரு திக்னஸ் வந்துடு
இல்ல வெல்லந்தா போடணுமா இல்ல நார்மல் ஒய் வெள்ள சக்கரையே போடலாமா
வெல்லம் தா அதுக்கான சுவைய குடுக்கு அதுல ஆ ஒரு சிலர் வந்துட்டு எப்டின்னா ஆமா ஒரு சிலர் வந்து ஒயிட் சுகர்ல கூட செய்றாங்க ஜீ இருந்தாதா அது வெள்ள கலரா இருக்கணுங்கறதுக்காகா ஆனா அந்த வெள்ளம் வந்துட்டு அது ஒரு மனம் வைக்கு தெரியுமா ஒரு சக்கர பொங்கலா இருக்கட்டு எதுவா இந்தாலு ஒரு வெள்ள வாசோ வந்து நமக்கு அந்த சுவை நல்லா ஆசையா இருக்கு
ம் எனக்கு இந்த கோவில்ல குடிக்குற ஆ குடுக்குற சக்கர பொங்கல் நல்லாருக்கு டேஸ்ட்டாருக்கு செய்வீங்களா
நம்ப வீட்ல என்னதா செஞ்சாலு அவுங்க எந்த மாதிரி செய்றாங்கன் தெர்ல அவுங்க செய்றது ஒர் ச அல்வா மாதிரி வருதுல்ல
ஆமா அது ஒரு டேஸ்ட் டிஃப்ரென்டா நல்லாருக்கு நா எ ஃப்ரென்டுட்டல சொல்லி அதிகமா வாங்கி சாப்பிடுவே
ஆமாப்பா நா வீட்ல வந்துட்டு நம்ப ஏதாது சாமி கும்புட்டுறதுக்காக செய்றோம் பாருங்க அது பாத் த்தீங்கன்னா அந்த மாரி சுவைல வர மாட்டுது வீட்ல செய்யம்மோது சாதார்ண நம்ப ஒரு மிளகுப் பொங்கல் செய்யிறோல்ல அதுவே ஹோட்டல்ல சாப்பிடையில நல்ல சுவையாருக்கு வீட்ல நானு பாத் த்து பார்த்து பண்றப்போ அது ஒரு மாதிரி கஞ்சி மாதிரி பெய்டுது மிளகு பொங்கலு
அதுனால் நம்மக்கும் தெரியல நானுமே நெறைய டைம் ட்ரை பண்ணி பாக்குமோது அந்தளவுக்கு ஹோட்டல்ல செய்ற அளவுக்கு வர்ல ன ந்த சக்கர பொங்கல் செஞ்சு பா்க்கணூன் தா ஆச அது கொஞ்சோ நல்லாருக்கு கோயில்ல குடுக்
ஆமாப்பா கோ சக்கர பொங்கல் வந்துட்டு அது கோயில்ல இல்லன்னா எதாவ்து ஒரு கல்யாண வீடுகள்ல எல்லா ஒரு ஸ் சில எடங்கள்ல வந்துட்டு குடிப்போற ஃபங்க்ஷன்ல சக்கர பொங்கல் செய்வாங்க
அதிகமா செய்யும்மோது நல்லாருக்குமா என்னன்னு தெரியல அதுலயு வெல்லம் தனா சேப்பாங்க
ஆமாப்பா அரிசிய நல்ல கழுவிட்டு வேக வச்சு அரிசியில கொசம் வெந்து வந்ததுக்கு அப்புறோ உப் அ வந்து வெல்லம் போட்டுடணு ஒரு சின்ன ஒரு பிஞ்ச் அளவுன்னு சொல்லுவாங்கல்ல கிள்ளிப் போட்ற அளவுக்கு உப்பு சேக்கணு எறக்கம்போது நெய் முந்திரி போட்டு எறக்கிட வேண்டியது தா
ம் இப்பல அதுல இருந்து வெல்லம் வந்து அப்புடியே போட்றுவீங்களா இல்ல காச்சி ஊத்துவீங்ளா
நா வந்துட்டு காச்சி ஊத்த மாட்ட சின்ன சின்னதா ந்து கல்ல வச்சு தட்டிட்டு அப்டே தூவிறது ஆம்மா ஆனா வந்துட்டு இந்த அந்த கோவில்ல குடுக்கறதெல்லா சுவையா இருக்க காரண என்னன்னா அவுங்க எப்பிடி பண்ணுவாங்கன்னா சாதொம் வந்து அரிசி நம்ம நல்லா வேக வக்கிறம்ல
ஆமா
பச்சரிசி வெந்துட்டு நல்ல குழையுற பக்கத்துக்கு வருவோன்னா அவுங்க வடிச்சுருவாங்களா
வடிச்சிருவாங்களா
சாதத்த வடிச்சிட்டு இப்ப அத வந்து கரண்டியால கெடஞ்சிடுவாங்க
இது அதுனாலதா நல்ல டேஸ்ட்டாருக்கு போல
ஆம்மா நம்ப கொழம்புக் கரண்டி மாரியான கரண்டிய வெச்சு அந்த சாதத்த பாத்துரத்திலே வெச்சு சூடோட கெடயும்மோது மாவு மாவா வந்துரு தெரியுமா
ஆமாங்க
அந்த மாதிரி கெடஞ்சிட்டு தனியா வெல்லப் பாகு காச்சி இதுல ஊத்திக் கிண்டிடுவாங்களா
அதனாலதா அது இன்னு சுவையா இருக்குது போல
ஆம்மா தனியா பாகு காச்சி அவுங்க செய்றாங்க
ம்
நீங்க வேற என்ன வித்தியாசமான பலகாரங்கள் செய்வீங்க
பலகாரம் தா நாங்க இதுதா அதிகமா செய்வோ அ சிலது ஜால்ரன் சொல்லுவாங்க அது உங்களுக்கு தெரியுமா
நீங்க பேரு எனக்கு புதுசா இருக்கு நீங்க சொல்லுங்க நா கத்துக்குறே
ஜாலர் முர்த்தஃபான் சொல்லுவாங்க அது அது வந்து அதுவு இப்பிடித்தா மைதா மாவுல செய்வாங்க ஆனா
ஆ நா கேள்விப்பட்ருக்கே அது பேரு கலகலான்னு சொல்லுவாங்க
ஆ கலகலா ஜாலருனு சொல்வாங்க எப்பிடின்னா பாட்டில் இரு க்கும் பாட்டில்ல மூனு ஓட்ட போட்டு அதுல வந்து மாவு ஊத்தி அப்டியே தோசக்கல்லுல சுத்தணு அது நல்லா இருக்கும்
ஓ இல்ல இது நா கேள்விப்பட்டது இல்ல நீங்க சொல்லுங்க
அது மைதா மாவு வந்து மைதா மாவும் தேங்கா பால் அதிகமா ஊத்தி மிக்ஸியில போட்டு நல்லா அரச்சுக்கணு அரச்சிட்டு அதுல வந்து ஆ வெங்காய சின்ன வெங்காயோம் சோம்பு எடுத்துக்கணு
ஆ
அது மட்டும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு தண்ணி தண்ணி டைப்ல ஒரு மாரி இருக்கும் அத வந்து இந்த மூனு ஓட்ட இருக்க பாட்டில்ல ஊத்தி இது மாதிரி சும்மா இது பண்ணுவாங்க சும்மா சுத்துவோம்ல அந்த மாதிரி ஊத்துனாங்கன்னா அப்டியே தோச மாரியே வரும் அது நல்லா இருக்கும்
ஓ நிச்சயமா நீங்க சொன்னத முயற்சி பண்ணி பாக்குறே நம்ம மீண்டும் ஒரு முறை பேச
ம் அ